களா
நல்லா இருக்கங் எத்தன முறை கேப்பீங்க நல்லா கிறீங்களா நல்ல கிறீங்களான்ட்டு
இல்லைங்க இல்லங்க எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகோ வந்தது நம்ம சின்ன வயசுல்லாம் பழகிட்டு ஒன்னா தெருவுல விளையாட்ன அந்த கோட்டஸ் ஞாபகோல்லா
எனக் கூட ஞாபகோ வந்தருதுங்க ஒரு நேரத்துல என் கூட ஒருத்தர் மோனிஷன்றவங்க இருந்தாங்க எப்பல்லா கால் பண்றாங்களோ அப்பல்லா இது புலம்பிட்டு தாங்க வெக்கிறேங்க ஐயோ நம்ம எப்டி அப்டில்லா இருந்தோ நம்ம எப்டிலா இருந்தோன்றத தாங்க சொல்றாங்க
இன்னமு நீங்க காண்டாக்ட்ல இருக்கீங்களா
அ
வேற யாரெல்லாங்க உங்களுக்கு தெரியு
ஆமாங்க மோனி தெரியுங்க சீனு வெங்கட் தெரியுங்க பிரதீப் தெரியுங்க நாங்க நாலு பேர் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்க அதாவது நெபர்வுட் ஃப்ரெண்டுங்க பக்கத்து வீடு பக்கத்து வீடு எதிர் வீடு அந்த மாரி இருந்தோ நல்லா ஜாலியா இருந்துச்சுங்க ரொம்ப அந்த வாழ்க் கே வந்து கவலன்னா என்னான்னு தெரியாத வாழ்க்கங்க
ஆமாங்க
கவலன்னா என்னான்னு தெரியாதுங்க எங்க அம்மா வந்து எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்பத்தா போவே எங்கையு எதுவு பண்ண கூடாதுன்னுவாங்க அதத்தா பண்ணுவோ இத செய்ய கூடாதுன்னுவோ அததா செய்வோ ஆனா அப்போ வந்து அடி அட் அடிச்சி அடிப்பாங்க அப்ப கூட ஜாலியாதாங்க இருக்கு அந்த அடி கூட அடி கூட ஜாலியாதாங்க அப்பேயே தொடச்சி விட்டு போவோங்க இப்பல்லா கல்யாண்துக்கு அப்புறோ வீட்டுக்காரோ மாமியார் எதுனா சொன்னா ஆ உடனே அழ வருதுங்க ஐயோ என்னட இப்டி சொல்லிட்டாங்களேன்டு ஆனா அப்ப அம்மா மரண அடி அடிப்பாங்க அதுக்கே நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டோ ஐயோ அம்மா அஷ்ட்டாங்களேன்டு என்ன பண்றதுங்க காலோ எப்டி மாத்திச்சி பாத்தீங்களா
இல்லங்க நா ஒரு விஷயோ உங்களுக்கு ஞாபப்படுத்துறே நம்ப ஒரு நாலாவது அஞ்சாவது படிச்சிருப்போ அந்த டைம்ல நம்ம நம்லோட ஃப்ரெண்ட் ஒருத்தரு லோகேஷ்வரி உங்களுக்கு ஞாபோ இருக்கா இல்லைய தெரில லோகேஷ்வரி
ஆ ஞாபகோ இருக்குங்க
அவுங்க எறந்து போயிட்டாங்க அப்பயே குளத்துல விழுந்து
ஆமாங்க அது எல்லார் மனசுயு பாதிச்சிதுங்க அது
ஆமா ஆ அப்போ உயிரோடு இருக்கு போம்போது அவுங்க வீட்டுக்கு நம்ம எல்லாருமே நம்ம அம்மா அப் பாக்கு தெரியாம போனோ
ஆமாங்க
போம்போது அங்க போய் பாத்தா உங்க அம்மா எங் ங்க அம்மா எல்லாரு ஒன்னா ஒக்காந்து சாப்டிட்டு இருக்காங்க
நம்ப ஷாக்கு மேல ஷாக்கு குடுத்துட்டாங்க ஆமாங்க
எனக்கு ந நடுல ஒரு போன வருஷோ பத்திரிக்கை வைக்க ஒரு மூணு ணு மாசத்துக்கு முன்னடி பத்திரிக்கை வைக்க இதுதா கட்டேறினு கூட்டிட்டு போனாங்க ரொம்ப வருஷ நா அந்த பக்க
கட்டேரி கட்ட ஆமாங்க கட்டேரின்றது ரொம்ப ஃபேமஸுங்க அங்க கட்டேரி அம்மன் ஒரு ம்
அந்த பக்கோ கூட்டிட்டு போகும்போது எனக்கு அந்த ஞாபகம் தாங்க வந்தது ரொம்ப வருஷோ கழிச்சி அவ அந்த ஃப்ரெண்டோட பேரு அ உங்கள உங்க வீட்ல எல்லாரையுமே நாங்க வந்துட் ட்டு அத ஞாபகப்படுத்தி அப்புற கணேஸ் அண்ணா ஆ அந்த அத்தன்னு சொல்லுவீங்களே நீங்க செல்வியத்திய மல்லிகத்த அவுங்க எல்லா த்தையுமே ஞாபகப்படுத்தி நாங்க அது அன்னைக்கு பேசிட்டே போனேங்க அது ஞாபகம் வந்து அவுங்க எப்படி இருக்குறாங்க மல்லிகத்தை
நல்லா அருமையா இருக்காங்கங்க கணேஷ் அண்ணனு வி ஆர் எஸ் குடுத்துட்டு வன்ட்டாங்க அவுங்க மில்ட்ரி ல இருந்தாங்க கணேஷ் அண்ணாக்கு ரெண்டு பசங்கங்க நல்லா இருக்காங்க அவுங்க வன்ட்டாங்க மில்ட்ரில இருந்தாரு அவரு
ஓஹோ
மிலிட்ரியில இருந்து இப்போதா வந்துருக்காங்க ஜோலார்பேட்ட வந்துருக்காங்க
அ
முன்ன அவரு பாலண்ணே எறந்துட்டாரு இன்னொன்னு அவுங்க தம்பியு ஆ அவர் தம்பி எறந்துட்டாரு ரமேஷ் என்றோரு அவருக்கு திருமண ஆவாதுக்கு முன்னாடியே எறந்துட்டாரு இவுங்க ரெண்டு பேரு திருமண ஆகி இ இப்ப கணேசன் நல்லாதா இருக்கறாங்க இந்த பாலுன்றவர்தா எறந்துட்டாரு இப்ப அவுங்களுக்கு வந்து ரெண்டு பைய ஒரு பைய ஒரு பொண்ணுங்க பைய வந்து டயாலசிஸ் படிக்குதுங்க பெரியவ பைய ஈடுங்க அது ஒரு பைய சின்ன பொண்ணு வந்து டுவெல்த்தோ டென்த்தோங்க அது என்னன்னு தெரியல அவ்ளோ அழகா இருக்காங்க ரெண்டு மே பொண்ணு வந்து அவ்ளோ அழகா இருக்காங்க பொண்ணு ரதி மாரி இருக்காங்க
நீங்க அந்த கணேஸ் அன்னா கூட கான்டாக்ட்ல இருக்கீங்களா
மல்லிகாத்த காான்டாக்ட் இருந்துச்சுங்க அவுங்களோட டி பி ப்பில பாத்தேங்க ஃபோட்டோ கணேஸ் அண்ணனோட ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் வைக்குவாங்க இல்லைங்களா
ஓகேங்க எனக்கு இருந்தா அப்புற அனுப்பி விடுங்க
சேரிங்க கண்டிப்பாங்க
ஆ என்னா நானு அவுங்கள பாக்கல எனக்கு அவுங்க அண்ணா அவுங்கெல்லா அந்த அளவுக்கு பழக்கோ கெடையாது தெரியு பட் பழக்கோ இல்ல இந்த அண்ணா ரொம்ப பழக்கோ இல்லையா நம் பல்லா ஒன்னா டியூஷன்ல படிச்சது அந்த அண்ணா மாமுத் அண்ணா
மாமுத் அண்ணா பாத்தேங்க இன்னு அப்டியேதாங்க இருக்குறாரு பேசுறாரு லாவண்யா நல்லா இருக்கியா லாவண்யா எப்ப அப்ப எப்டி பேசுனார் ரோ அப்டியேதாங்க அந்த ஃபேமிலி அப்டியே தாங்க இருக்குது ஆமாங்க
எல்லா பட் அவுங்கெல்லா ஓகேங்க நம்மகிட்டலா நல்லா பேசுறா ங்க நம்ம அவுங்கலெல்லா பழைய பாக்கும்போது பழைய ஞாபகோ தா வருது
ஆமாங்க நெஜமாதாங்க ரொம்ப ஆசயா இருக்குங்க மறுபடியு அந்த வாழ்க் கைக்கே போய்ட்லாண்ட்டு
என்னோட அம்மா வந்தாங்க அதாவது ஒரு ஒரு இப்போ ஒரு மூணு மாசோ லீவ்ல போன மாசோ வந்திருந்தாங்க வந்துட்டு அவுங்களு ரொம்ப வருஷோ ஆச்சு இல்லையா இந்த எடத்த விட்டு போய் இருவது வருஷோ ஆனது வந்துட்டு வா போய்ட்டு நம்ம பழைய எடத்தெல்லா பாத்துட்டு வரலானு என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க நாங்க இங்கேருந்து நடந்தே போனோ போய்ட்டு என்னோட அப் பா வந்துட்டு அந்த கோட்ர்ஸ்ல இருந்து ‌ ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போவாரு இந்த பக்க ஒர புள்ளையார் கோயிலுன்னு சொல்லிட்டு இருக்குல்லியா அனா அந்த பக்கோ ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க வர்ஷத்துக்கு ஒரு முறயாவ்து போய்ட்டு ஒரு கேக் கல்லா வாங் குடுத்து நியூயர் அன்னக்கி மட்டு ஒரு கோய்லுக் போவோ அங்க கூட்டிட்டு பொய்ட்டு அந்த கோயில்லவ போய் கும்முட்டாங்க வா நம்ம அந்த கோயிலுக் போலா வர் ஷோர்ஷோ நம்ம இங்கதான அப்பா எல்லாத் ஃபேம்லியோட வருவோ வர்ஷத்துக் ஒரு முற நியூயர் அன்னிக்கி மட்டு அந்த ஞாபகோ வந்து அம்மா கூட்டிட்டு போய் அங்கப்பா கும்புட்டு பாத்துட்டு சுத்தி சுத்தி பாத்துட்டு அப்பற வா அப்டியே பேய் அந்த க்ரௌண்டாண்ட போலா பழை வீட்டாண்ட போலானு அவ்ளோ இது பண்ணி கூப்ட்டாங்க
ம்
அப்றொ அந்த பழைய வீட்டு பக்கெ பழைய வீட்டு பக்கோமாட் நா கோட்டஸ்ஸாண்ட மட்டு தாங்க போ முடில அன்னிக்கி
அ
வண்டி இல்லாதனால நாங் நடுந்து போறது என்னால முடில க்ரௌண்ட் வரைக்கு போய்ட்டு வன்ட்டங்க ஆனா அடுத்த முற் வந்தா வண்டில ஒக்கார வச்சு கூட்டிட்டு போனுங்க
கண்டிப்பாங்க போ பாத்துட்டு வாங்க பாவங்க அவுங்க கேட்ருக்காங்க கூட்டிட்டு பேய்ருக்குலாய்ங்ளா
அன்னக்கியாரு ஒ அன்னக்கி கூட பசங்கலா இருந்தாங்க கொழந்திங்க அந்த கொழந்திங்ள வெச்சுட்டு எங்ளால அவ்ளோ தூர நடுந்து போ முடில வண்டில்யு போக முடில அந்த ஒரு கார்ணத்துனால தாங்க போமுடில அனா இன்னொரு முற வன்ந்தா
ஆஹ்
ஆமாங்க அவுங்க இப்ப லீவ்ல வந்துட்டு ஒரு பத்து நாள் இருக்குறன்ட்டு வராங்க
இங்க சரிங்க
அத அப்பப்ப லீவ்ல வந்து இருந்துட்டு போவாங்க அவுங்கலா பசங்க நல்லா பேசுறாங்க ஏங்கிட்ட
ம் ம் ம்
அதுனால எனுக்கு அந்த ஆசங்க இப்ப பழைய வீட்டாண்ட நம்ம போலா நம்பளு ஃப்ரெண்ஸ்ஸோட ஒரு நாள் போனுங்க வரீங்ளா
கண்டிப்பா ஒரு நாள் வந்து அங்க போய் பாத்துட்டு அப்டே நம்ப ஃப்ரெண்ட் ண்ஸு வீட்டுக்குங்ளுக்கு ஏத்னா போ முடிஞ்சா அப்டே விசுட் பண்ணிட்டு அவுங்லலா பாத்துட்டு என்னருக்குங்க வாழ்க்கைல நம்ப ஓட ஒரு நல்ல நினைவுகள் தா இருக்கு அந்த நினைவுகள பகிருதுல வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாதா தா‌ நெலமை தா அடைய முடியு அந்த நெல லே நெஜமாவே எனக்கு வந்து இப்ப இருக்குற நீங்க கோடி கொடய கூட குடுங்ள பண குடுத்து வங்ளா குடுத்து நீங்க காரு கூட குடுங்கள எனக்கு அதுல சந்தோஷ் யோ வராது நெஜமாவே இது நம்ப எப்டி கட்டி காக்கற்துன்றது ஒரு கவல தா வரு ஆனா நீங் எதுமே இல்லாது நீங்க ஃப்ரெண்டுங் கூட ஒரு பத்து நாள் ஜால்யா போங்கன்ணு அதுதாங்க நா போவ சீரியஸா பத்து நாள் நீங்க எவ்ளோ சிரிச்சு நம்ம ஜால்யா சின்ன பொண்ணு மாரி விளாடிட்ருக் குடிமோ அந்தவ் கந்த வயிஸ் சு தாங்க நா இன்னு எதுர்பாத்துட்டு இருக்க இவ கெடக்லிலியேன்ட்டு இப்பதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எனக்கு
அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அர்த்த வாரத்துல ஒரு ப்ளேன போடுங்க
கண்டிப்பாங்க
ஏன்னா இப்ப வேலக்கி போகாம இப்பதாங்க நீங்க ஃப்ரீயா இருக்கறீங்க அத்னால பகல்ல சமச்சி வீட்ல வெச்சிட்டு உங்க வீட்டுக்கார் கிட்ட சொல்லுங்க சொல்லிட்டே நாங்க இந்த மாரி ஃப்ரெண்டு் கூட போய் பழிய ஃப்ரெண்ட்ஸுங்கள மீட் பண்றோ அப்படின் சொல்லிட் ட்டு வரணு நீங்க வந்தீங்ன்னா நம்ப ரெண்டு பேரு போலா ஏன்னா இப்ப எங்கிட்ட வண்டி இருக்குபோத் தாங்க நம்ப அப்டி சுத் முடியு நீங்க வந்தீங்கனா நா கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு நம்ப ப்ரெண்ஸுங்க எங்கெல்லா நம்பளுக்கு ஃப்ரெண்ஸுங்க தெரியுதோ அவுங்க எல்லார்யிமே ஃபோன் நம்புல் கிட்டதா இப்போ நம்பர் வச்சிருக்கோ இல்யா அந்த குரூப்ல யார் யாரெல்லா ஜோலார் பெட்ல இருக்குறீங்கன்னு ஒரு கூப்
கூ ஒரு கொரல மட்டு விட்ருனுங்க கண்டிப்பா ஓடி வந்துருவாங்குங்க எல்லா
ஆமாங்க அவங்கள வச்சு நம்ம பேசிட்டு வந்துருறோங்க நம்மளுக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கற இந்த ஃப்ரெண்ட்ஸங்க கிட்ட
ஆமாங்க கண்டிப்பாங்க போறோ முடிக்கிறோ செய்றங்க பா பாத்துட்டு வரோங்க ஆ ஆமாங்க கண்டிப்பா கண்டி ஆமாங்க என்ஜாய் பண்ணலாங்க
எனக்கு அது ஆச இருக்குங்க பழைய மாரி குழந்தைங்களாட்ட நம்ம ஆட்ட போடணும்ங்க
போடணுங்க நம்ம ரன்னிங் ரைஸ்ல்லா போவோ ஞாபக இருக்குங்களா
ஆமாங்க
ரன்னிங் ரைஸ் போவோ பிட் டி சார் கூட சுத்திட்ருப்போ போயிட்டு கிரௌண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்ருப்போ என்ன ஜாலியா இருக்கோங்க
எங்க வீட்டுக்காரு இப்போ அவளோட அவரோட டென்து கிளாஸ்மேட்டுங்க பொண்ணுங்க அந்த ம் யாரு ஷோபனா அப்புறோ ஜோ தி ஆ யாரு இன்னு ரெண் ரெண்டு மூணு பே பேருங்க அவங்க சீனு வெங்கட் டு பிரதீப்பு இவங்கல்லா கொஞ்ச பேர் வராங்க வந்துட்டு ஏய் மச்சா நா இங்க இருக்கே அப்டின்னு சொல்லி கூப்ட்டோன்னே எல்ல ஒன்னா போயிட்டு உக்காந்து எங்கயாவது டீகடையிலயோ ஏதாவது ஒரு ஷாப்ல உக்காந்து சாப்ட்டுட்டு நல்லா அரட்ட அடுச்சுட் ட்டு வராங்க அதெல்லா பாக்கு போது எனக்கு ஆசையா இருக்கு அவங்கல்லா அவுங்க ப்ரெண்ட்ஸ் சங்களோட ஜாலியா இருக்கிறாங்க நம்ம ஏ அந்த மாரி ஒன்னா இருக்க மாட்டேன்றோ
நா சின்ன வயசுல அ ஆம்பள பிரெண்ட்ஸ்லா இருந்தாங்க ஆனா ஒருத்தர கூட நா இப்ப நா ஒருத்தர் கூட பாக்கலங்க ஒரே நாள் தாங்க சந்தோஷ்ன்றவர பாத்து பேசிட்டு வந்தே அவர்தா என்ன பாத்து கண்டுபிடிச்சாரு என்னா லக்ஷுமி நல்லாருக்கியா ஆ எப்ப போனாலு அந்த கரெக்ட் ட்டா எறங்கும் போது நம்ம கரெக்டா அந்த ஒரு ஊர்ல எறங்குவே ஆ கொடு ஆமாங்க அவர அவரு தாங்க கரெக்டா என்ன பாத்து பேசி சந்தோஷமா இருக்குங்க அவங்களல்லா பாக்கும் போது
நான் இப்போ நேத்து வெங்கடேஷன் நம்ப ஃப்ரெண்ட் இருந்தாலைங்க ல ரயில்வே ஸ்கூல்ல ஆ அவ வேற பாத்தங்க ஆனா அவ பாத்தாலு பேசுறதில்லைங்க வழியில அப்டியே பாத்துட்டு போயிறோ அவருக்கு என்ன தெரியுமா இல்லையான்னனு தெரியாது ஆனா இன்னொரு முறை பாத்துட்டோம்னா நிக்க வச்சு நம்ம ரெண்டு பேரு ஒன்னா இருக்கும் போது நிக்க வச்சு பேசிட்டு ப்போ அட நில்லுப்பான்ட்டுன்னே ந நன்றிங்க என்னோட தொலை என்னோட தொலைபேசிய எடுத்து பேசனதுக்கு மிக்க நன்றிங்க வச்சுறேங்க
ஆ அ